என்ன
ஹலோ
ம் நல்லாருக்கீங்ளா
அவங்க எல்லாரு நல்லாருக்காங்க
பசங்கல்லா நல்லா இருக்காங்க
சரி சரிங்க அப்ற உங்க ஊர்லல்லா மழைங்களா
மழ வேற பெஞ்சுட்டே இருக்கு
அப்படிங்ளா ம்
மழ வேல இருக்கு மழ சீசன் தான்
ஆமாங்க நீ ரெண்டு ஆவணி ஓனம் முடிய வரைக்குமே கொஞ்சோ இல்லாம எல்லா பக்கமே மழையாதா இருக்குங்க
உங்களுக்
என்ன ஸ்கூலுக்கு போறதுல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துட்டா சரிங்க மழ ஸ்கூலுக்கு போற நேரத்துக்கே
ஸ்கூலுக்கு போற நேரத்துக்கே எந்ச்சு என்ன பண்ணுவாங்க வேன்லதான போறாங்க
வேன்ல தான் போறாங்க சின்ன பையன் வேன்ல போறாருங்க பெரியவரு இப்ப வந்து வேன்ல போயிட்டு இருந்தாருங்க இப்ப இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க வேன்ல போறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல நாங்கல்லா பசங்க பெருசாய்ட்டம்ல எனைய விடுங்க ஃப்ரீயா அப்படின் ட்டு அவங்க அப்பா கூடயே போய்ருவாருங்க போய்டுவாங்க அப்றமா ஈவினிங் வரும்போது பஸ்ல வந்து இறங்கிட்டு கொஞ்சோ நடந்து வந்துருவாங்க
அப்டிங்களா
ஆமாங்க வேன்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கிட்டு போற மாரி இருக்குதுங்களாமா
செரி செரி
அப்ற டிரைவர் சீட்லயே உக்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க பின்னாடி பூரா லேடிஸ உக்கார வச்சுட்டு கேர்ள்ஸ முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ரெண்டு சைடுல ரெண்டு பசங்கங்க சென்டர்ல டிரைவர் உக்காந்துக்கறாரு ரொம்ப இடஞ்சலா இருக்குதுங்களா அவன் முதுகலா வலிக்குது அப்டின்ட்டு சொல்லி ட்டே இருந்தாரு ஒரு வருஷமா போனாருங்க ஆட்டோல
அதெல்லா வந்து டேஞ்ஜராச்சே எனக் புரில
ஐயோ எனக்குந்தா ஆமாங்க டெய்லி வீட்டுக்கு வந்து வந்து ஒரே இதாதான் இருக்கும் பசங்க அதனாலதா இந்த வருஷம் பாத்துட்டு இத்தனை வருஷமா ஆட்டோ இதுலதா போயிட்டு இருந்தாங்க வேன்லதா கூட்டிட் போனாங்க அவங்க சின்ன கிளாஸ்ல இருந்தே எல்கேஜில இருந்தே பாத்தீங்கன்னா வேன்ல தான் கூட்டிட்டு போனாங்க இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வந்ததுமே அ ஹையர் ஸ்டடிஸ் போனதையு ஆட்டோல கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க கொழந்தைங்க வந்து ஒரு கம் ஒரு பத்து அஞ்ச கொழந்தைங்க அந்த மாரிதா வருவாங்க ஸ்பெஷல் க்ளாஸ்னா அப்டின்ட்டு சின்ன வண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப டேஞ்சருங்க
ஆமாங்க அதுக்கு நம்மளே கூட்டிட் போய் வுட்டு கூட்டிட்டு வந்துட்லா
ஆமாங்க அதை கூட்டிட் போயிருவங் நானே அவுருக்கு அனுப்புவேனுங்ளா அவரு எல்லாரு ஒரே டைம்ல கெளம்புற மாரி இருக்குங்ளா அப்பற பாத்திங்னா போய்ட்டு வந்தம்னா அதுக்கு எங்க வீடு கொஞ்ச உள்ள வேற இருக்குதுங்க உள்ள வந் நம்ம ஒன்ற கிலோமீட்ர் மெயின் ரோட்லந்தே உள்ள வரோணு அதுக்குள்ள இவரென்ன பண்ணுவாரு சின்னவர் எந்திரிக்க மாட்டார் நம்ம வந்துதா எழுப்பி அனுப்புற மாரியாயிரு எட் எட்டு மணிக்கு வேன் வந்துரு அதனாலதா யோசிச்சுட்டு ம் சிதுல போட்டுட்டோ பஸ்லயே போட்டுன்னு போட்டுட்டோ ஒன்னும் பிரச்சனை இல்ல போய்ட்டுதா இருக்கிறாங்க நம்மளுக்குதா பாவமா இருக்குது மழை காலமா இருக்கறனால சரி நனைஞ்சிட்டு வருவாங்க அப்டின்னு
அ அது ஒரு ரெயின்கோட் வாங்கி குடுத்துட்டிங்கன்னா போட் போயிடுவாங்க
ஆ போய்க்கு வாங்க அதுே எல்லாத்தையு இப்ப இதுல வச்சுக்கறக்கு பேக்ல வச்சு சங்கடப்படுறாங்க ஓ நம்ம அந்த குளிருக்கு போடுற ஸ்வெட்டர் மாரி அது போட்டுட்டு போறாங்களா ரெயின் கோட்டு எல்லாமே எடுத்துட்டு லஞ்ச் புக்ஸ் எல்லா எடுத்துகட்டு போறக்கு கொஞ்ச அனீஸியா ஃபீல் பண்றாங்க
என்ன மூலைக்கு வந்து ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு தானே மழ இருக்கு அதுக்கப்பற மழ இருக்கா
ஆ ஆமாங்க
பத்து நாள் தானே பண்ணி போக வேண்டிதா
ஆமாங்க நா என்ன பண்றதுன்னா நேரமாவே ரெடி பண்ணிரதுங்க சமையலெல்லா அப்புற ரெடி பண்ணிட்டம்னா அவங்க அதுக்தகுந்த மாரி மழை இல்லாத நேரம்பாத்து சீக்கிரமா கொஞ்ச முன்னாடி கெளம்பிக் க்கிறதாங்க
ஆ நீங்க உங்க தோட்டோ வச்சிருக்கீங்கள
ஆமாங்க தோட்ட இருக்குதுங்க அதுதாங் பாக்க மு முடியாம இதுக்குடுத்துருக்கு லீசுக்குடுத்துர்லாமான்ட்ருக்றோ
அட ஏங்க
பாத்துக்வே முடியறதில்லிங்க வேலையே சரியாருக்குது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க தோட்டமெல்லா வண்ணணு காய்கறிகள்லெல்லா போட்டு நம்ம வீட்டுக் தேவையானது நம்ளால வீட்லந்துட்டு ஏதோ முடிஞ்சது பண்ணணுனு ஆசதா ஆனா அந்தளவுக் சப்போட்டுக்கு ஆள் வேன்மல்லங்க
எ வீட்டுல நீங்க மட்டுந்தா வேல செய்விங்களா வேறவங்க இ
இல்லைங்க அவருக்கு வேலைக்கு போயிட்டு வந்தம்னா அவருக்கு அதுவே சரியா இருக்குங்ளா ஏதோ ஒ ஞாயித்துக்கெழம லீவ் அன்னிக் வேணா ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாருங்க அ மத்தநாளுல லீவ்வன்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாருன் வைங்ளே கவர்மெண்ட் ஹாலிடே அந்த மாரி அப்புற அவருக் குமு முடியோன்மல்லங்க அதையு பாத்து இதையு பாக்கறதுக்கு நமக்கெதாது இது மாரி போட்டன்வைங்க ரெகுலரா பாக்காத மாரி அந்த மாரி அ பண்ணிட்டம்னா வெச்சுட்டம்னா இதுருக்காது இல்லின்னா டெய்லியும் போய் பாக்கற மாரி இருக்க கூடாதுன் பாக்றே அதா என்ன போடலா என்னனு யோசிச்சுட்ருக்க இல்ல லீசுக்கே விட்ரலாமான்னு
ஆமாங்க தென்னமர மாரி வச்சிட்டேன்னு வந்து டெய்லி பாக்க வேண்டியதிருக்கு
அப்படி சொல்றிங்ளா ம்
ஒரு ரெண்டு மூனு நாலு அஞ்சு வருஷ சாப்பாடு தண்ணி மட்டு கட்ர வேல ஒர வக்கிற வேல
சேரி சேரிங்க ஆனா அதுக்கு வந்து தண்ணி விட வேண் டிதில்லிங்ளா ரெகுலரா போய் ட்ரிப்பு போட்டு ட்ரிப் போட்டுட்ரலா
போட்டுட்ரலாங் மோட்ர் மட்டு ஆன் பண்ணி வுட்டா போதுங்
செரிங்க
அப்றோ யூரியா வைக்கிற தாங்க வேல மாசத்துக்கொருக்கா
ஆமாங்க
பெரிய அளவுக்கு இருக்காது ஆனா என்ன நீங்க இந்த கல எடுக்கிறது இதெல்லா வந்து ரெகுலரா எடு
ஓ செரி செரி அதுக்கு மட்டு ஆள் விட்டுக்கலாங்க
அதுமட்டுமில்லாமா சீசனுக்கு தகுந்த மாரி காய்கறி போட்டா தா உங்ளுக்கு டெய்லி வந்தா வைக்கணு மார்க்கெட்டுக் போவணு
செரிங்க
இந்த மாரி வேலைக இருக்கு
செரிங்க
இதெல்லா காப்பாயிடுச்சுன அப்றோ மாசத்துக்கு ஒரு டைம் என்னென்னா அவங்க ஆள் உட்டு சும்மா வெ வெட்டி எண்ணி குடுத்தா போது
செரிங்க ம் சேரி அது காப்பு வரோன்னா எவ்ளோ நாள் ஆகுங்க தென்ன மரமெல்லா
தென்னமர நார்மலா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல காச்சுரு
ஆறு வருஷோ ஆகு நம்ம இப்ப ஒரு மர வந்திருக்கில்லங்ளா புதுசா அந்த சின்னதுலயே காய்க்கிற மாரி ஒரு வருஷத்துல அது கொஞ்சோ நல்லா இருக்குங்ளா அது போட்டா
அது வந்து லாங் லைஃப்க்கு வராதுங்றாங்க
செரிங்க
நாட்டு மருந்து ஓ அந்த மாரி காப்பு மாரி
செரிங்க
ஹைபிரெட்ல்லா வந்து ஒரு கொஞ்சோ நாள் காய்க்கு அப்றோ கேப் வுட்டுச்சுனா காய் காது மறுபடியு ஸ்டாப் ஆய்டு
ஓ செரி செரிங்க
மாமரோல்லா வெக்கிறாங்கல்லங்க அது பாத்தீங்ன்னா மாமரோ சாப்போட்ட அதெல்லா ஹைப்ரெட் வெச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தா காயு இப்ப வருசோ ரெண்டு டைம்னா ரெண்டு டைம் தா காயு
ஓ ஓ செரிங்க
நாட்டு மரோ மாரில்லா காய்க்காது
செரிங்க அ தென்னமரோ போட்லன்னு தோணுச்சுங்க ஆனா பாத்தீங்ன்னா அதுவு தண்ணி விட்டுட்டு போய் பாத்துட்டு பண்ணிட்டு இருக் க்கணு அப்டின் சொல்லி போட்டுதா ஒர்த்தர் லீஸ்சுக் கேட்டு இருக்குறாங்க என்ன பண்ணலானு யோசனையா இருக் குது நீங்க வெச்சிர்க்கீங்க தென்னமரெமெல்லா
ஆமாங்க எங்கிட்ட ஒரு ஐநூறு மரம் இருக்கு
பரவால்ல ம் ஆள் போட்ருக்கீங்ளா
ஆள் எல்லா இல்லிங்க நா தா பாப்பே
செரிங்
வீட்ல அவங்க பாத்துக்குவாங்
செரிங்க
எங்க அம்மா மாடு வெச்சுக்குறாங் மாடு ஒரு நாலு மாடிருக்கு
ஓ செரிங்க ம் காட்டையு பாத்துட்டு மாட்டே கரவீங்ளா
ஆமாங் கரவைதாங்
பால்கார் வந்துருவார்ங்ளா
பால்கார் வந்து அவங்களே கறந்து எடுத்துட்டு போய்டுவாங்க
சேரிங்
பரவால்லைங்த்த நம்ம அவுங்களுங்கு யா
என்ன இதெல்லா பாத்து இருந்துச்சுன் வச்கோங்ளே அ நம்ம வெளில எங்கயு போ முடியாது ஆடு மாடு எல்லா இருந்ததுனா வெளில எங்கியு போ முடியாது
அப்டி ஒண்ணு தெர்லிங்க அப்டி இல்லிங்க நம்ம நீளமா கயிற் போட்டற தோப்பு தான கட்டி வச்சம்னா அது பாட்ல மேஞ்சுட்டு நம்ம போய்ட்டு வந்தர்லா என்ன அதிக நேரோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது நைட்ல எங்கேயு போய் தங்க
ஆமாங்க ஏனா அதுக சாப்டாதுன் சொல்லுவாங்க விட்டுட்டு போனம்னா புதுசா ஆளுங்க சாப்பாடு வச்சாங்கன்னா சாப்டாதும்பாங்க
எங்ளுக்கு வந்து மாடு வளத்தனம்னா அதோட சாண இதெல்லாருக்கு இல்லிங்க எங்ளுக்கு வந்தது ஒரம் மாரி ஆய்க்கு இயற்கையா வந்த
சேரிங்க
ஒங்ளுக்குமே ஸ்டாடிங்தா கொஞ்ச கஷ்டமா தெரியு அப்றோ போக போக அப்டியே பழகிரு
செரிங்க பத்து மரோ இருக்குதுங்க தென்ன மரோ அதுல நாங்க வாங்குன இதுல தோட்டத்துல இருக்கு ஆனா அது என்னங்ன்னா காப்பு வந்து நம்ளுக் பெரிய அளவுக்கெதா கவனிக்கவே இல்லைங்க அது பெருசா தண்ணி விட்றதோ அதெல்லா என்னைக்காவ்து ஒரு நாளைக்தா போவோங்ளா அது மழ பேஞ்சு தண்ணி வ ட்ரதானங்க அதனால காப்பும் பெருசா உல்லைங்ளா மட்ட விழுந்துட்டேருக்குமா அங்க லைன்னும் போகுது அதெல்லா பாத்துட் தா இவுரு நம்ன்னால ரெண் ரெண்டு பேரு பா ஒன்னால பாத்துக் முடியாது நானும் எனக்கு வேல இருக்குது அப்டின் சொல்லிட்ரு க்காரு சேரி பாப்போங்க எதாது ஆள் எதா இந்தா கூட வசதி இருந்தா கூட நம்ம அதயே போட்டு பாக்லா அவ்ரு கொஞ்சோ சப்போர்ட் பண்ணாருன்னா நான் நல்லா பண்ணுவங்க எனக்கு ஆசை இருக்கு பண்ணணுங்ற ஆசயல்லா இருக்குது அ செரி பாப்போங்க யாரோ இத வீட்ல வேற யாராவ்து ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்ன்னா எங்க தம்பியோ யாரோ ஒர்த்தர் சப்போர்ட் பண்ணாங்னா அவுங்க எதோ எடைல இவ்ரு வராத அன்னக்கி அவருங்க வந்து சப்போர்ட் பண்ணா என்னது பண்ணலாங்க
அந்தூர்ல யாரோ ஒருத்தர் பக்கத்துல புடிச்சு வச்சுகோங்க யாராவ்து இங்கயே இருக்கறவங்கள்ட்ட
எங்கிங்க வேலைக்கெல்லா ஆள் வச்சா பணம் வாங்கிட்டு வேல எங்க செய்றாங்க அதே டென்ஷன் ஆயிருதுங்க நம்ளுக்கு எந்த வேலய எடுத்தம்னாலு மொதல் மாரி எல்லா வேல செய்றது இல்ல ஆளுக ஏமாத்தத்தா பாக்குறாங்க
தெனைக்கி ஆள் போட்டம்ன்னா நம்ளுக்கு அந்தளவுக்கு போட்லங்க சேக்றாருக்கு சேக்றாருக்குனு ஒரு ஆள் போட்டம்னா முடியாது
ஆமாங்க சொந்த ஆள் பாக்ற மாரி இருக்காது
உ முன்கூட்டிதனமா விட்டு கட வச்சுட்டு அஞ்சுவர்ஷத்துல ஒரு கோடி குடுத்தம்னா அதே அது நம்ளுக்கு லாஸ் தா
ஆமாங்க செரி பாக்குறேங்க நானு ம் நீங்க ஒரு நல்ல ஐடியா குடுத்துருக்கீங்க பாக்றே
ஓகே ப்ப பாருங்க
ஆ சேரிங்க ம் பாய்ங்க